கேக்குதா ஹலோ
ஹலோ
ஆ கேக்குது கேக்குது லைட்டா வாய்ஸ் பிரேக் ஆவுது ஆ இப்போ நல்லா கேக்குது தெளிவா கேக்குது ஓகே ஓகே சொல்லுங்க அதா ஆ கேக்குது சொல்லுங்க அதா கீப்பு கீப்புனீங்க அதுவு ஆ ஹலோ கேக்குதா ஹலோ கேக்குதா
யாரவது கே கிங்களா
ஆ இருக்கே இருக்கே கேக்குதா ஹலோ பேசுறது கேக்குதா ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதா பேசுறது ஹலோ நா பேசுறது கேக்குதாங்க
ஆ இப்பதா கேக்குது ஒரு மாரி எங்கேயோ எங்க இருந்து எதுகுள்ளயோ
ஓகே இப்ப நல்லா கேக்குதா
ஒரு மாரி கொற கொறந்தா கேக்குது அப்பயு
ஓகே இப்போ ஓரளவுக்கு நல்லா கேக்குதா
ஆ கேக்குது
ஆ ஃபர்ஸ்ட்டு உங்க வாய்ஸ் தா பிரேக் ஆயிருந்தது என்னன்னு தெர்ல நெட்ஒர்க் இஷ்யூவா இருக்கு நெனைக்கிறே
தெரியல நா உங்க வாய்ஸ் கேக்கவே இல்ல
ஆ இப்போ கேக்குதுல
ஆ கேக்குது
ஆ அதா சொல்லிட்டு இருந்தீங்களே இந்த முறுக்கு மீச முடி
ஆ
எனக்கு வந்து பர்சனலா வந்து சில்கிஹேர்ருனா வேவிஹேர்ரு தா ரொம்ப புடிக்கு சில்க்கிஹேர விட ஏன்னா சில்கி ஹேர் வந்து நம்ம தலைக் குளிச்சுன்னா அது பஞ்சு முட்டாய் மாரி ஆயிடு நிக்காக்க முடியாது அதா இவுங்களுக்கு என்னா வரனா அந்த சே சுருட்ட முடிக்கி தலைக் குளிச்சாங்கன்னா அவுங்க வந்து முடி வார்னாங்கன்னா நிக்கு அவுங்களுக்கு
ஆமா
அதே மாரி முடி எப்டி சொல்றது தலைக் குளிக்கலனா கூட நிக்கு
ஓ
ந்துட்டு சில்கிஹேர்ல இருக்கிற தொல்லையே அதா தலைக்குளிச்சோனா இல்ல எதனா வந்து வெளிய போனுனா கா த்தடிச்சுதுனா அப்டியே படுத்துக்கு அழகா அங்க ரெண்டு இங்க ரெண்டு மண்ட வேற தெளிவா தெரியு நடுவுல பாலமா ஆ அப்றோ சொட்டன்றுவாங்க நம்மளுக்கு வயசே இருக்காது சொட்டன்னுவாங்க அதுதான் இந்த சில்கி ஆனா அது வந்து அதுவும் கரெக்டா மெயின்டெய்ன் பண்ணனா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ம் மெயின்டெயின் பண்ணு ஒழுங்கா
ஓகே ஓகே
அப்றோ உங்கள்துல வந்து எந்த மாரி ஹேர் இருக்கு கேர்ள்ஸ்ல வந்து
எனக்கு சுருட்ட முடியுல்ல சில்கி ஹேர் சில்கி நார்மலாதான் இருக்கு
ஓகே ஆ ஆ சில பேருக்கு சுருட்ட முடி இருக்குல்ல கேர்ள்ஸ்க்கு எஹெ க்ஹேவ் க்ஹேவா ஆ ரிங்க் ரிங்க் நூடுல்ஸ் மண்ட மாரி
ஆமா
அவுங்க அவுங்களுக்கு எப்டி மெயின்டனன்ஸ் எல்லா அதிகமா என்ன
ரொம் அதெல்லா ரொம்பங் அந்த தலைக்கெல்லா ஹேர் வாஷ் எல்லா பண்ணாங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகுறதுக்கு ரொம்ப நேரோ ஆகு
ஓகே ம் ம் உங்களுக்கு அதாது முடி இருக்கிறவங்களு எல்லாருமே கேள்ஸு
முடி இருக்கறீங்க என்ன லென்தா லாங்கா இருந்தா ரொம்ப லே ட்டாகு ஹேர் க ட்ரை ஆகுறதுக்கே அப்டிதா இருக்கு
ஓகே ஓகே இந்த சுருட்ட முடிதான் அதான் அது கொஞ்சோ எப்டி ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த சைட்ல வந்து எனக்கு இந்த சுருட்ட முடிதான் நல்லா புடிக்கு ஏனா நூடூல்ஸ் மாரி இருக்கு நல்லா ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா அது எப்டி மெயின்டெய்ன் அதிகமா இருக்குமா எப்டின் தெரில அது உங்குள் அப்டியா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே இல்லையா அந்த மாரி
இருந்திருக்கு ஆனா அதெல்லா கேட்டுக்க மாட்டோ கேட்டாதான சொல்லுவாங்க
ஓகே பிரச்சன இல்ல பட் வந்து எனக்கு அது வந்து எப்டி இருக்குன்னா ஒரு மாரி நல்லா இருக்கும் எனக்கு புடிச்சிருக்கும் அந்த ஸ்டைல்லு அது ஓ என்னாடா ஸ்பிரிங் மாரிக்குது எப்டி வரும் எனக்கு தோணும் எப்டி மெயின்டென் பண்றாங்க அவங்க ரொம்ப கஷ்டோ இல்லையா நம்ம வந்து அத சில பேருக்கு வந்து ஏ பிரரெண்ட்ஸ்ல்லா வந்து சுருட்ட முடி இருந்தாங்கன்னா சீப்ப எதனா உள்ள விட்டோன்னு வெச்சுங்கன்னா மாட்டிக்கும் வராது வெளியே ஆ இவங்க இவ்வள முடி வச்சிட்டு எப்புறா சுர்ட்ட சுர்ட்டியா வச்சிருக்காங்க அப்டின்னு தோணும் நம்மளுக்கு சில பேர் வேணும்னே பண்ணிப்பாங்க அது வேற கத
ஆமா
பட் வந்து நேச்சுரலா இருக்கறவங்களுக்கு ரொம்ப கஷ்டோ ஆ நேச்சுரலா இருக்கறவங்களுக்கு ரொம்ப கஷ் டோமாயிரும்
அதுவும் ஒரு சிலர்ல்லா பாய்ஸ் ஏ ஹஸ்பண்ட் சொல்லிருக்காங்க எங்க ஃப்ரெண்டுக்கு வந்து நல்லா சுருட்ட முடி ரொம்ப ஆ அ அ ஆ அத விட ரொம்ப இருக்கும் இப்படி போய் தண்ணீல அப்டி ஏதாவது தண்ணியில போய் தலய விட்டு எடுத்து உள்ள தழ்ண்ணிய உள்ள போகதும்மாங்க
ம் ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா அந்த மாரி கூட ஆ முன்னலா ரொம்ப கஷ்டோ ரொம்ப கஷ்டோ இப்ப வந்து நெறைய வந்துடுச் சொல்ல போனா கெமிக்க எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் பண்றாங்க
ஆமா
அது பிரச்சன இல்ல பெருசா இப்போல்லா பிரச்சன இல்ல அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கும் ஆமா ஒரு பையே அந்த மாரி இருந்தது எங்க காலேஜல இருக்கான் பட் அவன மொட்டையா வலிஸ்ட்டா மொ த்தமா மொட்ட அடிச்ட்டோ மொட்ட அட்ச்சுட்டு பட்டு கேப் போட்டு சுத்திட்ருந்தா நல்ல வேல அவ வந்து காலேஜ் இருக்கும் போது மொட்டை அடிக்கல எக்ஸாம் டைம்ல தா அடிச்சா அதனால ஒரு நாள் ரெண்டு நாள் தா வருவா பெருசா வர மாட்டா இப்போ ஓரளவு வந்திருக்கும் ரெண்டு மூணு அஞ்சு ஏதோ புல்லு மொளச்சிருக்கும் லைட்டா
நீங்க நீங்க இத அனுபவிச்சிருக்கீங்களா வந்து என்னது எல்லாரும் ஒன்னு ஸ்கூல்ல வந்து பர்த்டே அப்ப சாக்லேட் குடுப்பாங்க என்னோட பர்த் ர்த்டே எல்லா அந்த எக்ஸாம் முடிஞ்ச அந்த லீவ்லயே இதாயிரும்
ஓ அந்த மாரி எனக்கு நெறைய நடந்திருக்கு சொல்ல போனா பட் வந்து எப்டி சொல்றதுன்னா ஆ ஒண்ணு ரெண்டு வந்து ஸ்கூல்லயே நடந்திருக்கு அதுவும் வந்து எப்பனா நா சாக்லேட்டே தரமாட்டே ஈவினிங் வீட்டுக்கு போம்போதுதா எல்லாருக்குமே தருவே சொல்ல போனா அப்போல்லா சில டைம்ல வந்து ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு கிளாஸ் இருக்கம் போது நடுவுளே கிளாஸ்ல லன்ச்சுக்கு அப்புறமா வந்து சாக்லேட்டு குடுத்துட்டு வருவா எல்லா கிளாஸ்க்கு அப்டின்னு சொல்லிட்டு எல்லா மிஸ்க்குந்தா குடுத்துட்டுவருவோ அதல்லா சூப்பரா இருக்கும் அப்றோ நீங்க சொன்ன மாரி வந்து மோஸ்ட்லி அந்த சேட்டர்டே தா வரும் சண்
ஓ எனக்கு அதுல வராது அந்த எக்ஸாம் லீவ் இருக் குல்ல அந்த டைம்ல தா எனக்கெல்லா வரும் அதுதா வரும்
எந்த மந்த்த் மந்த்த் எந்த மந்த்து
ஏப்ரல்
ஏப்ரலா அப்பா பாவோ நீங்க அப்ப கொஞ்ச கஷ்டந்தா வெயில் வேறடிக்கும்
ஆமா
எந்து வந்து ஆகஸ்ட் மன்த்ல வரும் அதனால கொஞ்சொ பிரச்சன இல்ல மோஸ்ட்லி தோந்துருக்கும் ஆகஸ்ட் மந்த்த்ல வரும்
சொல்லலாமா இல்லையான்னு தெரியலையே
சொல்லலாமே ஊரவிட்டே அது அ ஓகே என் பொண்ணுக்கு ஆகஸ்ட் தா ஃபைவ்
ஆ இப்ப இங்க ஆஃபிஸ்லலா பெரிய ஆள் தா பொறப்பாங்க எப்பயுமே பெரிய பெரிய ஆளுங்க பொறந்திர்க்காங்க ஆ
எங்க அக்கா பையனு ஆகஸ்ட்ல தா பொறந்தாங்க இப்போ ஆகஸ்ட் எத்தன
ஆ அது வந்து ரொம்ப எப்டி சொல்லுது எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸ் ரொம்ப டேலண்டட் காய்ஸ் அவுங்கல்லா ஆகஸ்ட்லதா பொறப்பாங்க ஆமா அட்மிஷன்லா வாங்கிடுவாங்க ஆமா வயசு பத்தலனு சொல்லுவாங்க பட் போட்டுருவாங்களே மோஸ்ட்லி அதுதா ஒரு வருஷம் முன்னாடி அதுப் அதெல்லா பிரச்சனை இல்ல பட் வந்து நீங்க ஸ் சொன்ன மாரி வந்து இந்த சேட்டர்டே வந்துரு மோஸ்ட்லி சாட்டர்டே வந்ததுனா நம்மளால எங்கயும் போ முடியாது சண்டே நா கூட எங்கெயாவது போறதுக்கு ட்ரை பண்ணலா சேடேனா ஒன்னு பண்ண முடியாது
எனக்கு ஆஸ்யா ர்க்கு எ எல்லாருமே வந்து கிளாஸ்ல வந்து சாக்லேட்குடுப்பாங்களா சேரி எனக்கு ஒரு இது வராதா நா லா சே நமக்கு மட்டும் எப்ப பாத்தாலு லீவ்லயே முடிஞ்சிறுதே அப்டின்னுட்டு இதாயிரு
எனக்கு ஸ்டார்ட்டிங்ல அப்டிதா. இருந்தது அதுக்கப்புற எனக்கு ஒரு ரெண்டு மூணு தா நடந்தது அந்த மாரி ஸ்கூல்ல சாக்லேட் குடுக்கற மாரி முக்கால் வாசி எனக்கு சாட்டர்டேஸ்ல தா வரு சேட்டர்டேஸ் ட்ல தா நெறைய ஒன்னு ரெண்டு சண்டேஸ்ல வரு அவ்ளோதா சூப்பரா அந்த அன்னைக்கி சண்டேஸ் வந்ததுனா இன்னு நல்லா இருக்கு சர்ச் எல்லா போவோ அதலா குத்துட்டு அங்கயே கேக்லா குத்துட்டு ஸ்வீட்லா குடுப்போ ஒரு மாரி நல்லா இருக்கு ஆ அப்புறமா வந்து சாட்டர்டே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே எங்கயு போமுடியாது வெளியு போ முடியாது வெளிய கூட்டு போ மாட்டாங்க எல்லாருக்கு வேல இருக்கு அதா ல ஏன்டா பர்டே வந்துதுன்னு தோணு சோம்பலா இருக்கு வீட்ல எதனா செய்வாங்க எல்லாமே செய்வாங்க ஸ்பெஷலா நம்மளுக்கு அவ ஐயோ ஓகே பொறந்தநாள் அப்டின்னு சொல்ட்டு எல்லா ஸ்பெஷலா வந்து வீட்ல பலமா செய்வாங்க அதெல்லா நம்மளுக்கு பெருசாவே தோணாது ஏனா வந்து நம்ம கொண்டாடுன மாரியே இருக்காது வெளிய போன மாரியு இருக்காது பசங்க பா த்து ஃபிரண்ட்ஸ பாத்து போனா பர்டேலா ஒண்ணுமே இல்லங்க ஒண்ணுமே அப்டி சொல்லுது ரொம்ப ட்ரையா போயிச்சு எனக்கு நைட் லா ஃபிரெண்ட்ஸ் டு வருவானுங்க எப்பயு ஜாலி பண்ணுவோ எல்லா மறந்து அவுங்களா என்ன கதன்னு தெர்ல ஒரு ஒரு காலம் போக மறந்துடுவானுங்க அப்புற வந்து ஒரு பைய வந்தான் ஒரு பைய வந்து பானிபூரி சாப்ட போனு அப்புறமா
ம் அதுவு வந்து வீட்லல்லா அந்த கேக்கு வெட்டுறதுல கொஞ்ச பாரபட்சம் காட்டுவாங்க
ஆ ஓ எந்த மாரி நீங்க சொல்லுங்க
அதாவது எங்க அண்ணனுக்கு கேக் வாங்குவாங்க எனக்கு கேக் கேட்டா வாங்கித்தர மாட்டாங்க அந்த மா ப்பனா பாரபட்ச நடக்கு
கே கே ரொம்ப கஷ்டோங்க எனக்கு அப்டில்லா கிடையாது அவுங்க வாங்கி தரலேனா கூட நானே போய் வாங்கிப்பே
ஓ
அதே மாரி நானே குடுகுடுனு ஓடிருவே எனக்கு பர்த்டே இன்னைக்கு நான்லா கேக் வாங்க போ மாட் த நானா நீங்க போயிட்டு வாங்க ஏனா வந்து வீட்ல எல்லா வேலயு நம்ம தானே செய்வோ
ஆமா
அவுங்களுக்கு பர்த்டேனா நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர் வீட்ல பர்த்டேனா நான்தா ஆ
பேசுறீங்க நாங்களா சின்ன வயசுல எல்லா எங்க அப்பா எங்க நானு எங்க சித் சித்தப்பாலா அவிங்க கா பிள்ளைங்களா இருப்பாங்கள அவிங்க பொண்ணு எனக்கு வந்து அக்கா
ஓகே
அவிங் அவிங்களா எப்டின்னா சின்ன வயசுல ஏதாது கேட்டாங்கன்னா நம்ப க நாங்க ஏதாது கேப்போ எங்க அப்பா பேச்சே இல்ல எங்க அப்பா சித்பால்லா பேச்சே இல்ல திரும்பி ஒரு லுக்கா அப்டி இங்க இருந்து தண்ணியா ஊத்து அடிச்சு போட்டு பொரட்டி எடுத்த மாரி அழுகுவோ
அ ரொம்ப பயப்பிடுவிங்க போல எ ஒ பயோல்லா பாருங்கங்க அ எப்டி சொல்றது பயோன் ல்லா இருக்கு பட் வந்து ஒரு டைம் வந்து அது நம்ம மூமெண்ட்டென்னும்போது நம்மளுக் பயோ இருக்காது ஏன்னா பர்த்டேன்றது நம்ம மொமெண்ட்ல அனல பயம் பெருசா எனக்கு இருக்காது அன்னிகின்னு பாத்து இருக்காது அப்புற வந்து எங்க வீட்ல நாலு பேர் நா அத அஞ்சு பேருனா நாலு பேரு நா தா கேக்கு வாங்கினு வருவே எனக்கு நானே எப்டி போறது அப்டின்னு சொல்லிட்டு நானே கத்துவே யாருன்னா போயிட்டு வாங்க அப்டின்ன சொல்லிட்டு ஏனா அப்ப கூட என்னயா போ சொல்லுவாங்க நீயே போய்ட்டு வந்துருப்பா அப்டின்னுவாங்க எனக்கு நானே எப்டி வாங் க்கிறது அப்டின்னு சொல்லிட்டு நா
நாங்கல்லா கேக்கு வாங்கறதே எங்ளுக்குல்லா எப்டி சொல்றது கே நாங்கள அதிகோ செலிப்ரேஷனே பண்ண மாட்டோ
ம் நானு வளர வளரங்க செலிப்ரேட் பண்ணவே மறந்துட்டே சொல்ல போனா ப்ராப்பரா
பண்ணலைங்க எங்களுக்கெல்லா எனக்கு எங்கண்ணணக்கு வாங்னா வா ஒரு ரெண் டைமோ என்னமோதா கேக்கே வாங்கி வெட்டியிருப்போ
ஓகே ஓகே நாங் வந்து அதுதா பா என்னன்னா ஒரு தடவ ய எ பட்டே அன்ணிக்கி மழ வந்தது ஏடா கூடுமா
ம் செ
மழ வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அண்ணிக்குனா எப்டி எல்லாமே இருந்தது அதா சொல்றனே கேக்குவ எடுத்துட்டு வண்டாங்க வீட்ல பட் வந்து ரொம்ப மழ பேய ஆரம்பிச்சுச்சா இடி மின்னலு எனக்கு ஒரு மாரி பயோ வந்து சி என்னடா இது ஏன் பர்டே அன்னிக்கு இப்புலா நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு புடிக்கல அன்னைக்கு நாளே கேக்கே வெட்ல சொல்ல போனா த்த நாள் வச்சு நா கேக் வெட்ல பட் சாப்ட்டுட்டே அடுத்த நாள் அழகா வெட்டி நானே அதான் டைம் முஞ்சிச்சு நெனைக்கிறே நெக்ஸ்ட் கால்ல பண்ணுவோம் நீங்க பண்றீங்களா நா பண்டுமா
கொஞ்ச வேல இருக்கு நா முடிச்சுட்டு மெசேஜ் பண்ணவா
ஆ ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் ம்
ஓகே கண்டிப்பா மெசேஜ் பண்ணுவே
ம்